த்
ஹலோ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க
க்கேன் சாப்பிட்டீங்களா
சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ
நான் வந்துட்டு நானும் எங்க அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப மூழ்கிட்டோ ஒரு படத்துக்குள்ள அந்த குழிக்குள்ள ஒழுகுற படத்த ரொம்ப
அ
அதனால புரிய கே கேக் கேக்குதா
ம் கேக்குதுங்க கேக்குது
அந்த குழி கூட ஒரு படம் விடுக்கும்ல சி ஒரு பட
ஆ ஆமாங்க
அந்த படத்த நான் முன்ம அப்புறமா பத்து எனக்கு ஒரே இத ஆயிடுச்சு எனக்கு இப்ப நம்ம எல்லாருமே அங்க போய்
எல்லாரும் விழுந்தா யாருமே காப்ப அக்கோ
எனக்கு வந்துட்டு அ யாரு விழுகணும் எனக்கு அவ விழுகணும் உங்க கூட ஒரு தோழி இருப்பள் அவள வந்துட்டு நம்ம போய் காப்போ பத்துணு க்கு பள்ள தோணு்சிப்போ
நீங்க போவோம் ஒரு நாள் நம்பலும்
ம் நம்ம இங்க இருக்கிற சாப்பாடு கடைக்கு போலாம் மெதல்ல அப்புற மே நம் அங்க போலாம்
நம்ம சாப்பாடு கெடைக்கு நம்ம எல்லோரும்ரும் சேர்ந்து போவோம்
போவோம் நம்ம இடம் இப்போது காசு கூட இருக்கிறது சேர்த்து வைத்துு நம்ம போறோம்
அது ஏதான்
உங்களுக்கு வேற கல்லூரி வேற தொடர்ந்துருச்சு கல்லூரியில என்ன உங்களோட என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க
கல்லூரி நான் போகவே விரும்பலே அவ்ளவு மோச
இ என்னன்னா இன்னைக்கு எல்லாரும் போட்ருக்காங்க நான் பார்த்து என்னடா இது கர்மம் கல்லூரியா இல்ல வேறதாவ சும்மா இதுல சேர்ந்துதான் நான் என்னோட தோழி ஒரு இருப்பாள அவள கெட சும்மாவே கெட்டு இருக்கா இவளுக்குல்லாம் இது ரொம்பவும நா அப்படிி சொல்லி நான் பாத்தா பின்ன என்னிடம் பன்னெண்டாவது படிக்கும்போது ஒரு தோழி இருந்தால என் கூட கொஞ்சம் அந்த மாதிரி த கடாவட்ட ட்டேன் அவட்ட கேட்டேன் என்னது இது அப்படின்னு அவ வந்து எங்கக்கா எங்க
ம்
கல்லூரிக்குள்ள ஆராச்சி இப்டிவா ப்படறாங்க
அது வந்து பயிற்சியாளர்களுக்கான ஒரு இடம்
நீங்க என்ன நீ உங்களுக்கு அதுக்கு அது என்ன சமதம்
அது ங்களை சுட்டி காட்டினார்கள் நமது கல்லூரியில் இதெல்லாம் இருக்கு இருக்கிறது என்று
ஓ செரி செரி அது பார்த்ததும் ஏதோ காணாததை கண்டது மாதிரி எல்லாரும் எடுத்து அதில் நான் உங்களையும் நமது ஆப்பிள் தோழியும் பாராட்டக்க வேன் ஆப்பிள் தொ தொலைத்து பேசி வைத்து அவர் போடவில்லை
அது வாடி வாக்கியாளர்களை அன்பாக அரவணைக்க எப்டி இ இது பண்ணணும் என்று ஒரு பயிற்சி
ஓ செரிங்க இதுக்கெல்லாமா பயிற்
ம் அது அந்த சமையல் திரையில் இருக்கு
ஆமாமா ஆ அஞ்சு நட்சத்திரம்
ஆ நீதா வெயில் மண்டையை பொலக்கிறது
ஆனா உங்களுக்கு எட்டு மணிலந்து அ ஒன்ற மணி வரைக்கு தான
ஆஹ் ஒரு மணி வரைக்கு தா
ஒரு மணி அப்போ வந்து தூங்கிரலாம்ல
அ நான் வீட்டிற்கு வர மணி மூன்றாகிவிடும்
ஏ நீங்க வெளிவாகனத்துல வரீங்களா இல்ல
தில் வரதுனால் அப்படி ஆகிவிடும்
அ செரி
நான் மூணு மணிக்கு வந்துவிட்டால் நான் ஆறு மணிக்கு மிகவும் போக வேண்டும்
ஏன் எதுக்கு போறீங்கங்க
எனது அம்மா உணருக்கு உம் எப்படி சொல்கிறது அந்த வார்த்தையை உனக்கு அனுபவ அனுபவம் அனுபவ அதற்காக வா என்று கூறி ரார்
அது அங்க போனா உங்களுக்கு என்ன கிடைக்கு
அங்க போனால் நம்ம சிஹ் அ
ஆ சரி புரிஞ்சுச்சு
ஆஹ் பயிற்சிகள் கற்றுக்கொள்ளலாம்
அதனால கூப்டுறாங்களா ஆறு மணில இருந்து
இரவு ஒன்பதரை மணிக்கு
நீங்க அது வரைக்கு நெஜமா உண்மையா அது முன்னாடி உட்காந்து நீங்க ஏ பண்ணுவீங்களா
உண்மையாகவே அது உம் சிறிது வேலைகள் இருக்கும் காகிதத்தை கொண்டு போய் உள்ளே விட்டு
ஆஹ் சரி சரி நீங்களும் வேலை செய்கிறீ இரு லையில சும்மா கத்துக்கவா
நானும் வேலை செய்கிறேன்
ஆஹ் அதுலயும் அதுல உங்களுக்கு சம்பளம் வருமா ஏன சும்மாது ச சொல்றாங்களா
தொடக்கத்தில் மூணாயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் நான் தொடக்கத்தில் சிறிது நாள் மிகவும் அஹ சீக்கிரமாக வந் வந்து விட்டேன் முடியும் வேலை முடியும் முன்னே வறந்து விட்டேன் சில நாள் போகவே இல்லை அதனால எனக்கு தமி அதனால எனக்கு கம்மியாக தான் கொடுப்பார்காலமாம்
சயயோ அது உங்க அம்மா கிட்டத கொடுப்பாங்களா
ஆஹ்ஹ இல்லலை இல்லலை அது தவறான விசயம் என்னத நன் குப்பரு
அது நல்ல விஷயம்
உம்ம் நேற்று ஒருத்த வண்ண இது எடுத்தார் அது நமது வந்து பண்ணம் உம் உம் காகிதம்
ஆஹ் சரி
அது வந்து நம் சொல்லணும் அவர்களிடம் பதினைந்து ரூபாய் ஏனா அது வந்துட்டு சிறிது ஆஹ் காசு
சரி
சொல்லணும் ஆனால் நான் சொல்லவே இல்லை நூத்தி தியாரு ஆயுதங்கள் எடுத்தவாரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து விட்டது நான் மிகவும் தித்து வாங்கினேன் இதுக்கும் நான் ஒரு காகிதத்துக்குப் பதினைந்து ரூபாய் இடத்தில் பத்து ரூபாய் போட்டோம்
ஆஹ உம் உங்களுக்கு வேல செய்ய தெரியுமா தெரியாதா
எனக்கே தெரியாது நான் அங்கே மிகவும் ஒப்புக்கு சப்பாவாக இருக்கிறே
ஒப்புக்குச்சப்பா வேலை
ஆஹ் என்னிடம் நமது போலவே ஒரு புள்ளி இருக்கிறது அங்கே அங்கே வேறு செய்யக்
அதனால எங் உங்க கூட பேசுமா
ஏதோ வீட்டுக்கு வரம்போது ஆஹ் வீ சுட்டி போறம் போது எல்லாம் ஒன்னாக வருவோம்
சேரி உங்க அம்மா எப்ப வருவாங்கப்பா
எனது தாய் எட்டரைக்கே வந்து விடுவாள் நான் மட்டு்தான் ஒம்பது ஒன்பது மணி வரைக்கும்
ஓ சேரி சேரி ஏ உங்க அம்மாவே போனக்கப்ரோ அது இது பண்ண மாட்டாங்களா
ஹம் ஹம் பண்ண மாட்டார்களாம் ஏனா எங்க அம்மா காலையில் மிகவும் நேரத்தில் போகிறதுனால் அவள் மிகவும் ஸ்வீட்டா அ ஆஹ் சும்மா வே ஆறு மணிக்கு வேலை முடிந்துவிடும் எனது அம்மா எக்ஸ் ச்சாப்ட செம்மீன் வேகவெசு நேரத்தில் வேலை செய்கிறார்கள்
ஓ சேரி சேரி
உம்
அந்த ஆப்பிள் தோழி என்ன பண்றாங்க
ஆப் ஆ தோழி மிகவும் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் உம் ஆஹ் ரொம்ப உம் இது போட்டுக்கொண்டிருக்கிறார்கள்
எது
உம் பார்க்கும் பார்ப்போம்
கதையா
ஆஹ ஹ பார்ப்போம்
பார்க்கமா
நமதூ சரி விடுங்க அவுள்க்கு சொல்ல வரவில்லை அவள் அவள் ரொம்ப பிகு பண்ணியேடு சுத்தி கொண்டிருக்கிறாள்
ஏன் அவுளுக்கு என்னவாமா நான் இப்பொழுது நம்ம குடும்பமா ஒண்ணு ந்த முள்ள போன டைம்ல அதை வந்துட்டு நான் அனுப்புல அப்புடி சொன்னாள் என்னிடம் வாய் பேசுறவ கொஞ்சம் நஞ்சம் வாயல்ல ரொம்ப வாய் பேசு செரிங்க
அவள்தான் என்னிடம் எல்லாம் எல்லாத்தையும் கூறிவிட்டாள் கூறினாள்
என்னது நம்ம மயி மயிலாஞ்சு தோழி சொன்னதா
இப்ப
மயிலாஞ்சி தோல் ஓ மயிலாஞ்சி தோழி போங்க கிட்டே சொல்லலையா
ஆஹ்ஹ ஆப்பிள் தோழியிடம் மட்டும் தான் சொன்னாள் ஆப்பிள் தோழி தான் என்னிடம் சொன்னாள் என் என்னிடம் சொல்லிவிட்டு அஹ் அவ்வு அவளிடம் சொல்லீரு என்று கூறினாள்
ஆஹ் ஆஹ்
ம்ஸ் கூறினேன் என்ன நம் நமது இந்தத் தோழி நல்ல தோழி இருக்கிறார்கள் மிகவும் பக்தியான தோழி
ஆமா
அவளிடம் நாங்கள் அவள் வீட்டிற்கு சென்றோம் அன்னிக்கு
நெட்டை தோழியா
தோழி ஆம்
ஆஹ்
ஆஹ் அவுன் ஏய் நாங்கள் துப்பட்டா வாங்க போனோம்
யாரு நீங்களும் நான் ஆப்பிள் தோழியுமா ஆஹ்
அவள் வீட்டில் இருந்தாள் அவள் வீடு மிகவும் பக்கத்தில் இருந்து
ஆமாம் ம ஆ
போகணும் போனும் போது அவளிடமும் உ ஒரு இதுவும் இல்லை
எப்ப வந்தீங்க
ஆஹ
எப்ப வந்தீங்க